ஹலோ வணக்கம் வணக்கம் நலம் நலம்
ம் சொல்லுங்க நலமா இருக்கோ தோழி எல்லாருமே சொல்லுங்க தோழி இன்னைக்கி என்னா தலைப்பு பத்தி பேசலாம்
கூட்டு குடும்பம் பத்தி பேசலாமா
ம் ஓகே தோழி சொல்லுங்க பேசலாம்
ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொழந்தைங்க வந்து சாப்புல்ல அப்டின்னு சொல்றீங்கல்ல அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர் இருப்பாங்க அந்த வீட்ல பத்து பேர் ல வந்து அதாவது புள்ளைங்களும் நறைய இருக்கும் இப்ப அஞ்சு குழந்தைங்க இருக்கு அப்டின்னாங்கன்னா அந்த அஞ்சு பேர் கல்யாணம் ஆகி அங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இரு ப்பாங்க அந்த அந்த வீட்ல அதாது ஆம்பளைங்க அஞ்சு பேருக்காங்கன்னா ஆம்பளைங்க அந்த வீட்ல தான் இருக்கணும் கட்டாயம் இருந்துச்சு அப்ப அவுங்க குழந்தைங்களா இருக்குங்க அப்ப அந்த கொழந்தைங்க பாத்து இந்த கொழந்தைங்களும் சாப்ட ஆரம்பிச்சிருவாங்க
ஆமா கரேட்
இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில வளக்குறதுனால சாப்புட மாட்டேக்கிறாங்க ஒண்ணு டி வி இல்லன்னா ஃபோன் இததான் அவுங்க விரும்புறாங்க அதிகமா அப்படியே நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து வெளியில நம்ம தாத்தாவோ பாட்டியோ அத்தையோ மாமாவோ யாரோ ஒருத்தர் அந்த கொழந்தைய தூக்கிட்டு போய் யி தெரு தெருவாவோ வீடு நாலு நின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டு இல்ல தெருவில ஓட விட்டுக்கிட்டு அந்த கொழந்தைங்களுக்கு சாப்பாட ஊட்டுறாங்க இப்ப அது மாரி நம்ப வந்து வந்து ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ல குடி இருக்கனாலயும் இந்த மாரி வீடுகள் இருக்கறனால வெளியில போக முடில கொழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கடயாது
ஆமா தோழி கரெக்டா சொல்லீங்க ஏன்னா இப்போ அந்த டைம்ல இந்த மாரி பிரச்சன இல்ல தோழி இப்ப நறைய பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கொழந்தைகள் எல்லாம் இந்த மாரி நறைய பா இருக்கோம் இல்லையா நம்ம நியூஸ்ல
ஆமா
ரொம்ப கஷ்டமா இருக் க்கு அதே மாரி இப்போ ஆம்பள பசங்கள கூட நம்ப வெளியில விட முடில அந்த மாரி ஒரு நலைமில தான் இப்ப இருக்கு
இருக்கு நாடே இருக்குது ஆமா யாரோ இத பத்தி இது பண்ண வேணாம் நம்ம பொதுவா பேசிக்கலாம் அப்ப வந்து இப்டி இருக்குது அப்புறோம் பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போறோம்னா குடும்பமா சேந்து எல்லாருமே கோயிலுக்கு போவோம் ஒரு சுற்றுலா போறதுன்னா எல்லாருமே போவோம் பத்து பேருக்கு புளியோதர இது மாரி கட்டிட்டு போயி ஒரு இடத்துல உக்காந்து அந்த வண்டிய நிப்பாட்டி உக்காந்து அதெல்லாம் ஷ ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி கொண்டு வந்திருப்பாங்க சாப்பாடு அதுது ஹ எப்டி சொல்றது விருப்பப்பட்டு எடுத்து வெச்சு சாப்புடுறது ன்ன எல்லா வெளயாட்டுகளையும் கலந்துகிறது இதெல்லாம் மே குடு குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது
சந்தோஷமா இருக்கோம் நம்மளும் சேர்ந்து விளையாடுவோம் ஆமா
ஒரு காருக்குள்ள உக்காந்துட்டு தனியா ரெண்டு பேரு அந்த குழந்த மூணு பேரோட அத முடிச்சுக்கிறாங்க அப்டி ஒண்ணும் அதுல ஒரு
சுவாரஸ்யமாவும் இல்ல அந்த மாரி ஒரு இதுவும் இல்ல ஏன்னா இப்போனா
இல்ல அந்த வண்டியில போம் மோதே அந்த பாட்டி தாத்தா அத்த மாமால்லாம் அவுங்களோட பழய காலத்து கதைகள் எல்லாம் சொல்லும் மோது அந்த பிள்ளைங்க அத ஒரு ஆர்வமா கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்போ இப்ப பாருங்க பேச மாட்டாங்க மூணு பேரும் மூணு ஃபோனை வச்சுக்கிட்டு அப்டியே உட்காந்துருப்பாங்க வெளியில வேடிக்கை கூட பாக்க மாட்டாங்க
ஆமா கரெக்டா சொன்னீங்க ஏனா இப் ப ஃபோனுே எல்லாருமே இப்ப இந்த இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி இதுல சோசியல் மீடியால இருக்கறாங்க தோழி
ம் அந்த மாதிரி இருக்கறாங்க அப்றோ பாத்தீங்கன்னா ஆ ஒரு சுற்றுலா போறது கோயில் போறது அப்றம் ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல விசேஷன்னு வச்சுக்கோங்களே அந்த பத்து குடும்பமு சேர்ந்து வந்திருந்தாவே அதுவே ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு வர எப்டி சொல்றது திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு
ஆமா
பத்து நாளைக்கு அந்த இடம் வந்து ஜே ஜே ஜேன்னு இருக்கு
ஆமா தோழி ஏனா இப்ப எல்லா நெறைய
தள்ளி வந்து பேசுங்க அப்றம் ரெண்டு பேத்துக்குமே இது ஆகாது
ரொம்ப இது எல்லா பசங்களு ஒரே இடத்துல வந்து
ம் அத அதா பத்து நாளைக்கி ஆமா ஆமா சேரி இத இதோட பேசிக்க முடிச்சுக்கலா பத்து பேரும் பத் பாத்தீங்கன்னா அந்த கும்பல் பத்து கும்பல் பத்து வீட்டுக்காரவங்களு வந்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு கல்யாணனே எடுத்துக்கோங்களே அப்டியே ஜே ஜே ஜேன்னு நெறைஞ்சிருக்கு அந்த இடமே எல்லாருக்குமே அத் ஒரு சந்தோஷமா இதா இருந்துச்சு இப்ப பாருங்க வீட்டுக்கு ஒரு ஆள் தா கல்யாணத்துக்கு போறாங்க இல்லனா ரெண்டு பேர் போறாங்க அவ்ளதா குடும்பமா யாருமே எங்கேயு போறதே கிடையாது
ஆ கரெக்டா சொன்னிங்க ஏனா இப்போ எல்லாருமே இப்போ ல்லா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்டின்னு ஒண்ணு இல்லவே இல்ல நெறைய பேர் சண்ட போட் டுக்கறது இப்போ ப்ர்ஸ்ட் எல்லா பாத்தீங்கன்னா ஏதாவது மாமியார் மருமக உள்ள சண்டேயே இருந்தா கூட அத கொஞ்சோ பேசாம இருந்து அப்றமா ஒரு நாள்ல பேசியறாங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்த ஒரு அட்ஜஸமெண்டே இல்ல ஏதாவது சொல்லட்டா உடனே இல்ல முடியாது எங்களால இருக்க முடியல அப்டின்னு எல்லாருமே தனித்தனியா போயிறாங்க இப்போ தனித்தனியா போறனால என்ன ஆகுது அந்த கொழந்தை ஒண்ணு ஆக்குபோது அந்த கொழந்த தனியா ஆயிடுது இப்ப அந்த மாரி டைம்ல அந்த பாட்டி அந்த கொழந்தைய அவ்ளோவா இது பண்ணி பாக்க மாட்டா ங்க சோ அந்த மாரி ஒரு நிலமைலதா இருக்கோ
இக்கு வர மாரி வந்துட்டு போறாங்க அவ்ளதா அவங்களோட
வரும்போது
ம்
சொன்னீங்க
அவங்களோட பாசம் அன்பு எல்லாமே எப்பயாவதுதா கெடைக்குது
ஆமா
தினந்தோறு நம்ம கால அந்த காலத்துல கூட கெடைச்சது இப்பா அதெல்லா கிடையாது சுத்தமா
ஆமா ஏனாப் இப்போ அது இப்போ இருக்கிற இதுல ஏ ரொம்போ இப்போ வாய் பேசுறாங்க பா தங்க ஆமா ரொம்ப வாய் பேசுறாங்க அப்டின்
அப்டி கெடையாது உங்ளுக்கு போனு வந் து இருவத்தி நாலு மணி நேரோ போன பாக்கணுமா மாமியார் பணிவிட செய்ய முடியுமா அதனால அதெல்லா விரும்புறது இல்ல
ஆமா ஆமா
உம்
அந்த ஒரு அன்பு பழைய மாதிரி அந்த ஒரு அன்பு எல்லாரு கூட்டமா சேர்ந்து சுத் றது அதெல்லா இல்ல இப்போ அதனாலயே இப்போ நறைய கஷ்டமா இருக்கு இப்ப பசங்க வளர்க்கறது இப்ப பாத்தீங்னா தாத் த்தா பாட்டி அந்த மாதிரி ஒரு இதுவே இல்ல இப்ப எல்லாருமே அவுங்க அவுங்க
ஏதோ ஒருன்னா அவங்கள தானே தேடுற மாதிரி இருக்குது ஆனா அவங்களையே தள்ளி வச்சிட்டு இருக்றாங்க இப்ப ஒரு கொழந்தைங்களுக் த நம்ம வெளியில கூட்டிட்டு போ முடியாத சூழ்நிலைக்கு அவுங்கள்ட தா கொண்டி தள்ளி உட்டு போற மாரி இருக்குது இப்ப காலகட்டத்துல ஆனா அவத் அதே அவங்கள வச்சி பாத்துக்க மாண்டிக்கிறாங்க அன்னைக்கு அந்த வருமான த்துல பத்து பேரு சாப்டாங்க இன்னைக்கி ஒராள வச்சி அந்த பத்து பேரால பாக்க முடியல உம் நீ அம்மாவ வச்சிகோ நீ வச் சிகோ நீ வச்சிகோனு
ஆ சொல்லுங்க இது அது அது வேற இல்லாம அது ஒரு குடுமை அவங்கள பாத்துக்கும் வயசாகும் போது அவங்கள அப்பதா நம்ம பாத்துக்கணுமே அதுவே பாக்காம நறைய பேரு கூப்டு போய் அந்த அனாம் அனாத ஆசரமத்துல இல்ல வயசானவங்க அ இதுல அந்த மாதிரி எடத்துல போய் விட்டுறாங்க அதெல்லா பாக்கும்போது இல்ல கேக் கும் போது அப்டியே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஒரு வயசு சிக்கு நம்ளும் வர போறோ இப்போ நம்ம வ இதுல்ல இருக்கிறோ இப்போ நம்ளுக்கு முப் பது வயசு ஆகுது நம்மளு ஒரு அறுவது வயசுல ஆகு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வயசு ஆகும் போது நாம அதெல்லா பயபுன்னு
உம்
இந்த மாதிரி வயசுல நம்மளு தாண்டி தா போகணு அப்டின்னுட்டு அந்த ஒரு பயோ இல்லாம இருக்றாங்க நம்ம இப்ப இது பண்றோ அப்டின்னா நாளைக்கு நம்ளுக்கு என்ன வரு
அதாவது இப் ப காலகட்டத்துல என்ன பண்றாங்க கல்யாணம் பண்ணும் போது பேசும் போதே உங்க பொண்ணுக்கு நாங்க வீடு பாத்து தனியா வச்சறறோ உங்க பையனுக்கு நாங்க வீடு பாத்து தனியா வச்சறறோ எந்த பிரச்சனையு கெடையாது இப்ப அவங்க வாயில் அது சொல்ற அளவுக்கு மாறிப்போச்சு காலோ
ஆமா ஏனா இப்ப நறைய பேரு ஆமா ஏர் என்ன நறைய பேர் இப்ப என்ன ஆகுறாங்க இதனாலயே ஒரு புருஷ பொன்டாட்டி சண்ட போடுறாங்க பேசாம நம்ம முதல்லயே அவங்க தனியா வச்சிறோம் இபுடி சொல்லும் போது அவுங்க நிம்மதியாக கல்யாண பண்ணி குடுத்துருவாங்க அவுங்க பா பொண்ணு போற வீட்டுல நிம்மதியா இருக்கு அப்படின் நெனைக்கிறாங்க ஆனா எ இப்போ இ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வர்ஷோ மூணு வர்ஷோ ஆவது மாமியார் கிட்ட வாழ்ந்திரு குணு ஒரு மருமக அப்போதா அதுக்கு இந்த அரும தெரியு
ஞாமா
ஏனா எ தங்கச்சிக்கெல்லா மாமியாரு எடுத்தோடனே தனி குடுத்தன வெச்சுட்டாங்க நா நா வது ஒரு மூணு வர்ஷோ இருந்த மாமியார்க்கிட்ட
ம்
இருந்து அது வீடு பத்தாம நா தனி குத்துன வந் த ஆனா என் தங்கச்சிக்கு மாமியார் கிட்ட இர்லவே இல்ல அவளுக்கு அந்த ம் எப்புடி அது ஹ ஹண்டல் பண்ணணு லைஃப அதெல்லா எதுமே தெரில நம்ம எவ்ளோ தா சொல்லி குடுத்தாலு கொஞ்ச சின்ன சின்ன இது இருந்தாலு உடனே கோச்சுக்கிறா உடனே எதாவது தூரத்துல இருந்து கூட எதாவது பேசும்போது எதாவது சொல் டாங்க பின்னாடி இப்டி சொல்றாங்க அந்த மாதி சொல்ற பின்னாடி இப்டி சொல்றாங்க அப்டி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து அலவுரா ப கூடேயே இரு கும்போது நம்ம பின்னாடி சொல்லும் போது நம்ளுக்கு அது எப்டி இருந்திருக்கு அது ஒரு அஜஸ்மெண்ட்ன்னு அவளுக்கு எதுவுமே தெரில
ம்
சொன்னோ ஒனக்கு எல்லா எவ்ளோ அழகா ஒரு லைஃப் கெடச்சிருக்கு மாமனாரு மாமியாரு ப்ராப்ளம் எதுவுமே இல்ல ஒனக் கு அழகா கெடச்சிருக்கு அதுலயு நீ கொற கண்டுபிடிக்குற
ம்
சோ ஒனுக்கு தெரில இப்போ எ தங்கச்சி இன்னொன் குட்டி தங்கச்சி மாமியார் வீட்டுல தா இருக்குறா எட்டு வர்ஷமா கல்யாண ஆகி எட்டு வர்ஷ ஆயிடுச்சு கல்யாண ஆகி எட்டு வர்ஷ ஆயிட்ச்சு மாமியார் வீட்லயே தா இருக் கிறா எல்லா வேலையு பாத்துட்டு இப்ப கூட மாமனார மாமனார் மாமியார வெச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்குறா சோ அது எல்லா பாக்கும்போது கூட அ இப்ப ஒரு சில பேருக்கு தெரியமாட்டேங்குது நம்ம எவ்ளோ அழகா
அதாவ்து கூட்டு குடும்பம் வந்து நல்ல துங்குறது செரிய சரியா அவுங்க புரிஞ்சுக்கல அவ்ளோதா ஆ தனியா போணு தனியா போணுன்னு புள்ளைங்களோட வாழ்க்கையைதா வீணாக்குறாங்க
ம்
இப்ப உள்ள கொழந்தைங்கள பாக்க ஆள் இல்லாம பராமரிக்க முடியாம இருக்கிறாங்க சரிங்க தோழி
சரிங்க தோழி நம்மளுக் குடுத்த டைம் முடிஞ்சிருச்சு நம்ம மறுபடியு தொடர்ந்து பேஸ்லா அப்புறமா நன்றி நன்றி தோழி வணக்கம்